ஹலோ
ஆ சொல்லுங்க
உம் ஃபோன் எடுக்க கூடாதுனுதா நெனைச்சே சேரி மனசுக்கு கேக் மனசு மன மனசு கேட்கல ஒரு கஷ்டம் போட்ற ஹால்ட் ம் கஷ்டப்பட்ற ஆளுட்ட ஆஹ்
சொல்லுங்க தெர்லன்னா விடுங்க
எம்மா மறந்து போச்சோ இல்ல கஷ்டப்பட்ற ஆளுட்ட மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு விட்டுட்ட சேரியா உம் எல்லா சைய்ட்லி பிரஷர் இருக் க்கு கடைசியில என்னாலையு பிரஷர் வரக் கூடான்னு விட்டுட்டே
உஹம் உஹம்
அ அரிசி வேணுமா அரிசி அரி திங்கிற
ஏ திங்கறக்கு ஒண்ணும் இல்லையா
ஒண்ணு ஒண்ணுமே இல்ல ஏத்தாச்சும் கூழுக்கின்டுனா இது பேரு என்ன
பருத்திபால் அது லேட்டா ல ஆறு மணிக்கு மேல ல செஞ்சிச்சு நேத்து நாங்க உளுந்தங்களி செஞ்சோம்
ஆ
ம்
சேரி சேரி அதுதா ம் ம் சிக்கனு
க்கன் கஞ்சி
ம்
சாப்பிட்டு படுத்திருக்கோம் அடுத்து அவங்கே வந்துருவாங்கே ரெண்டு பேருட்டும் கொஞ்ச நேரத்துல
உம்
வந்ததும் அப்பறோ டியூஷன் கெளம்பணும் ஒண்ணு இ அவன் தஷ்வினு அழகா எழுதுறா ஆ நீ ஒண்ணு போட சொல்லி குடுத்துருக்காங்க அழகா கட்டத்துக்குள்ள உக்காந்துகட்டு அதுவா போட்டுகிட்டு இருந்துச்சு
பரவால்லயே நல்லா படிக்கட்டும் பாவம் எனக்கு அவன நெனைச் ச்சிதா ரொம்ப மனசங்கடமா போச் சி இப்ப எனக்கு இப்ப நா இப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி மூணு வருஷமா ஆமா எப்டி சொல்றது இப் இப்ப நல்லா சாப் ட்டாச்சி நமா இன்னமே சாப்டாட்டியு அது கறி மீனு சாப்டாட்டியும் பெரிய வறுத்தம் இருக்கது ஏனா அவ்ளோவு சண்ல தின்னாச்சு திடீர் திடீர்னு பாத்து பச்சபுள்ள அவ ஸ்டார்டிங்கே இப்ப அவனுக்கு இப்ப சாப்பறது தெம் கரெக்டா அவனுக்கு வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு வரைதா இ ப்ப ஒரு பத் து வயசல ஆரம்பிப்பாங்க சாப்ட அந்த பத்து வயசு ஆரஞ்ச் பதினெட்டு வயசுக்குள்ள சாப்புப்ற சாப்பாட்டுதே அவனுக்கு தெம்பே ஆகும் அந்த தெம்புதா கடைசி வரையு வாழ்க்க வரையு அவுகளுக்கு அம்பது அறுபது வயசு வரையு அறுபது ஏழு வயசு வரையு அப்டி இருக்கு இது வந்து ரொம்ப இதுவா போயிடும்
இல்ல ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்து துரனு அடிக்கடி இந்த பிராப் ஏற்கனவே பண்ணி பாத்ததுக்கு வயிறு புண்ணா இருக்குன்னு ஒரு தட ரெண்டு தடவ எடுத்துடே இதோட ஸ்கேனு ஒரு தடவ ல்ல வயிறு புண்ணா இருந்துச்சு இன்னொரு தரவ பண்ணில கல்லீரல் புல்லா இன்பெக்ஷன் இருக்குன்னு சொன்னாறு
அவனக்கு தெரியுமா கல்லியர்களுக்குள்ள எந்த பிரச்சனுமே போகக்க கூடாது ஃபர்ஸ்ட் என்னிக்கு மே அதாவது வவுறு புண்ணு சரியாயிரும் கல்லீரலு கிட்னி
அது கேட்டனே நா சார்ட ரொம்ப வயந்து கேட்கும் போது இப்ப எல்லா பிள்ளைங்களுக்குமே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு தா இருக்கு எல்லாருக்கு குடுத்துடுதா ட்டு தா இருக்கோ இது இந்த சிரப்ப மட்டும் குடிக்க சொல்லுங்க செரியாயிடும் அப்டின்னு சொல்லி குடுத்தாரு குடுத்துட்டு திருப்பி டெஸ்ட்டு எடுக்க சொல்லி அது அதுல வந்து நல்லா வந்துருச்சு ரிசல்ட்
அதா அத்தா சொல்ற அதாவது சின்ன வயசுங்குபோ செரியாயிடும் அடுத்த ஒரு அளவு அவனுக்கு வந்து கடையில வந்து மேக்ஸ் முடி முடிஞ்ச அளவுக்கு அவன கடைல சாப்ப
ஆஹ் கரெக்ட் கடையில சாப்பிட்டா முடியா
அவனுக்கு சிக்கன் ஆசப்படுறானா
உஹம் சிக்கன் சாப்பிட மாட்டா அது வரையிலு சிக்கன் பொரோட்டா மட்டும் தா ஆசப்படுவா
அதா சொல்றே இப்ப சிக்கன் சாப்பிட ஆசப்படுறேன்னா இல்ல இந்த பிரசிடன்ல கோதும பரோட்டா விக்குது அழகா அப்போ அந்த பிரசிடன்ட் அந்த முக்கத்துல அது பேர் என்ன இல்ல அவனுக்கு பொரட்டானா ஆச படுறேனா கோதுப்பட்ட வாங்கி குக்க வேண்டிதா
உம் கமெண்ட் ஸ்கூலுக்கு எதித்தாப்லயா
அங்கல்ல இங்க நம்மா கஷ்டிபிட்டு
அங்க இருக்க பிரசிடென்டா ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் தேரி பாப்போ
அந்த மாரீ தேவையானதே ஒரு விஷயொ அவனுக்கு இந்த மாரி மைதா அதா சொல்லல இந்த மா பரட்டாவ எண்ணெய்ல ஊர வைப்பாங்க
உஹ்ம்
எனக்கு அவனால ரொம்ப ஃபீலிங்கா போச்சு நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு ரைட்டு நம்ம இனிமே சரி பண்ணிக்கலா இவெய் இப்பய வந்து என்ன சாப்பிடுவே என்ன சாப்பிட முடியு பஸ்ட்டு
உஹ்ம்
மெயின் காரணோ அவன விளாட வச்சுருனுங்க எப்டியாச்சு உஹ் நல்லா ஓடி ஆடி வெளாடுற கேமா
சாரனியாட பேசிட் இருக்கேன் சொல்லுங்க உம் சொல்லுங்க
உஹ்ம்
நல்லா வெள்ளாட விடணு
நல்ல வெளாட விட்டா ஆட்டோமடிக்கா பசியு ஒடம்பு எல்லா ஃப்ரீயாய் இப்பயுமே எனக்கு வ கால் அடிபட்ட உடனே விளாட போல
உம் உம்
ட போகாம இருந்தோனே எனக்கு எல்லா வயிர் பிரச்சனைல இருந்து எல்லா வந்துச்சு வெளாண்டுட்டே இருந்தோம்னா நல்லா ஓ டம்பு ஆரோக்கியமா இருக்கும் பசிக்கு சரியாகு செரிமான ஆயிட்டே இருக்கு அந்த நைட் நேரத்துல அ அதே இன்னோனு மெயின் காரணம் ஒம்போ எட்டு ஒன்பது மணி அதுக்கு மேல அவனுக்கு சாப்பாடு குடுக்காதிங்க
ஆமா
நைட் நேரத்துல சாப்பாடு குடுக்கவே கூடாது
ம் பிறந்ததுல இருந்தே வயிறு கோளாறு எனக்கும் குழந்தையில வயிறுதா கோளாறு அந்த மாரி நெறைய அவனுக்கு ஆயிடுச்சு
ம் மக்கு பிறந்ததுல இருந்து கோளாறுன்னு உனக்கு எப்டி தெரி
எங்க அம்மா சொல்லும் உன்னைய மாரியே இருக்கியா வயிறு கோளாறு அப்டி சொல்லும்
எங்க அத்தை யார பாத்தாலும் அப்படிதா சொல்லுவாங்க
ம்
பாத்தேன் ஆமா நடந்துச்சு
ம் ம் சாவுத்ரீ அய்யயோ இது ஃபோ அந்த ஃபோன்ல வ ஐ டி எஃப் சி-லந்து எதுவு மெசேஜ் வந்திருக்கான்னு பாருங்க
ஏன் லோனுக்கா
இல்ல இல்ல கட்டியா ச்சி எவ்ளோ கட்டிருக்கேனு பாருங்க ஆமா பேலன்ஸ் எவ்ளோ காட்டுதுங்க பார்
பேலன்சா
தடவ கேட்டே அந்த வேலக்
இல்ல இல்ல அது அது அது அது அது இப்பதா வந்துச்சு நா வச்சிந்தே அது அதுக்காண்டி பொய் சொல்லக் கூடாது இப்பத்தே கைல வச்சிந்தே அதுவே அது தெரியல எதுக்
ஆஹ்
பொ வந்தத்ன் தெரில அது நா எப்டி பாத்தேனா எவ்ளோ இருக்குனு ஐயாத்தி சில்ரயோ என்னமோ இருக்கு க்கு நெனைக்கிறே இந்த பாக்குறே நா சும்மை
ரெண்டாயிரத்தி சில்றதா இருக்கு வாங்களே ம் ம் ம்
அஹம் செரி இது இது சிக்கன் இப்ப என்ன
சிக்கன் கிரேவி
உம் உம் உம்
ரேவி வெச்சு போனாக எடுத் இருந்தாலு அவுங்க இந்த கல்யாணத்ல
ம்
இஞ்சி எடுத்து போட்டு குடிச்சா திருப்பி படுத்து ரெண்டு பேரு ஃபேன ஃபேன் ஃபேன போட்டு டிவியை பாத்துருக்கா
அ
நா உள்ளக்க பைத்தியோ புடிச்ச மாரி படுத்து கெடக்குறே
எல்லா புள்ளை எல்லா எல்லாரு இல்ல எல்லாரு புள்ளையில வந்து தாய் தகப்பன் புள்ளையில நல்லா சொகுசா வெச்சுக்கணு நெனப் பா நம்ம வந்து அ
வச்சுக்குறோ பிரச்சன இல்லண்ணா நம்ம காலத்துக்கு என்ன பாடுப்பட போறோமோ
ம்
உங்க அம்மா மாரி நானு திரிய போறே
எங்க அம்மா மாரியா
ஆமா ரெண்டு பேருமே உட்டிட்டிக அம்மாவ
ம்
வராக பக்கத்துல இருக்காக செரி இருந்தாலு ஒரு
சான்சே கெடையாது எந்த தாய்னாளையு எந்த எந்த புள்ளைகளோடையு ஒன்னா வீட்டோட இருக்க முடியாது
இந்த ஏ மாமியா இருக்காகல்ல
யாரு
ஏ மாமியா இருக்கலையா
அதாவது நா சில விஷயம்னா சொல்லக் கூடாது இருக்கா ஆனா எப்படி இருக்கா யார் அட்ஜஸ்ட் பண்ணி போறா அதுல
உம் என் மாமிய அத அட்ஜஸ்ட் பண்ணி போகுது
உம் அத் நல்ல சொல்றே அது பர்ஸ்டு அதுக்கு ஒரு பர்ஸ்டு ஒரு ஆள் வேணு பாக்குறதுக்கு
உம்
ஆள் வேணு எல்லாமே இருக்கு எல்லாமே ஒரு காரணமா தா இருப்பாக சும்மா யாரு இருக்க மாட்ட இர அவங்க வாடக வீட்ல இருங்க சொல்லுங்க வந்து உண்ணா ஒன்னாரு காலா பார்போ ஆனா யார் ஒரு காரணம் இல்லாம சும்மா நிற்பாகளா இப்ப அம்மாவுக்கு இப்ப இடம் பாத்துருங்குன்னா சொத்துயிருக்குனா விட்டுட்டு போயிருவாளா
உம்
ஆ
அதுதா கேக்குற
இ அம்மாக்கு சொந்த வீடு இருக்கு மேல ரூமு கீழ ரூமு இருக்கு எங்க அம்மாவ வெளில போக சொல்ல முடியுமா யார் போய் சொல்ல முடியும் இல்ல எங்க அம்மா விட்டுதா நீ தனிய இரு ஆஹ் இதா நெலம எல்லாருமே எல்லாருமே ஒரு மனுசனோட மனுசன உண்மையா ஆதரவு வெச்ச இருக்கு யாருமே இருக்க முடியாது ஆஹ் யாராலயு இருக்கவு முடியாது ஏதோ காரணமா இருப்பாக உம்
உம்
அத நா நெறைய உனட்ட
அதேதா சொல்றே நா எனக்கு பொதுவாக வந்து பொம்பள பிள்ளைய பெத்து பெற்றவ எல்லாருமே மேக்சிமம் ஒன்னு பிரச்சன இல்ல நீ அப்பவுமே கொண்டு பசங்க அங்க குடுக்குறனால அவங்க குடும்ப செட்டில் ஆயிருது
அதுக்கு மெயின் காரணம் என்ன பண்றேன்னா நீ மெயின் காரணம் ஃபஸ்ட் ஒரு சொந்தத்துல வீட கட்டிரு வீடகட்டிட்டு யார் பெர்லயும் வராம உங்க ரெண்டு பேர் பேர்ல போட்டுக
உம்
ஜாயிண்ட் அக்கவுண்டல போட்டு காத்தின பேர்லயு
அதுதான் பண்ணணும் அவிங்க நல்லா இருக்கட்டும் பண்றட்டு ஆனா நமக்
ம் ஏ நம்ம வந்து ஆஹா நம்ம வந்து சும்மா பேர்ல வைக்க ஆனா வேலையே கெடையாதிங்க உம் வேலையும் கெடையாது ஒன்னும் கெடையாது ம் ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா பேலன்ஸ் இருக்கு
ஆ அதே போனதட வரையிலே ரெண்டாயிரத்தி சில்றதான் சொன்னாரு
ஆ
முடிக்கதான் போனேன் கார்த்தி என்ன சொ அவரு சொல்ட்டாரு அம்மா உங்க அம்மாக்கு முடிக்கல ஆயிரத்தி இரநூறு ரூவா தான் வந்துச்சு
ம்
அந்த மாரி வேரயில முடிப்போம் அப்ப வந்து அடுத்த வாரம் கட்டிட்டு அப்புறம் முடிப்போம் சொன்ன நாலத வெயிட் பண்ண
உம்
உம்
அதே உண்ம ந பொம்மளுக்கு சொந்த வீடுருந்தாலு அம்ம பேர்ல வச்சுக்கணும் நம்ம பேர்ல இருக்கணும் அப்டி இல்ல அந்த ரெண்டு மயங்களும் பிரியாம போணும்னா என்ன பண்ணும்னு தெரியுமா நாலு பேர் பேர்லயையும் வாங்கிரணும்
உம்
இவன் கையெழுத்து போட கொடுக்கணும் ஒரு இதன் கையெழுத்துப்பட கூப்பிிட்டே ஆகணும் அவன சேந்துதா ஆகணும் பேர்ல இருக்கனும் நம்ம விட்டுட்டோம்னா போச்சு அப்டின்னு சொல்லி சொத்துக்காண்டி சேந்துக்குவாங்க இான் உண்மை தெரியுமா நம்ம தம்ம பேர்ல தனி டு பேர்ல இதுனா நா நிறைய யோசிச்சிருக்கே
ம்
ம்
என் உம் உம் உம் கண்டிப்பா சொல்லுங்க எனக்கும் கொஞ்சம் வேல இருக்கு நானும் பாக்குறேன் அப்புறமாட்டி கூப்பு றே ஆ பாய்
ம் பாய்